அ‌ ப்ரோ ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ
வணக்கம் ப்ரோ நன்றி வணக்கம் ப்ரோ உங்க நேமு
நேம்மா ப்ரோ நேம் சொல்லாமா இல்லயானு தெர்லையே
செரி ஓகே ப்ரோ அத விட்டு ரிலேட்டடா வேற எதனா சொல்லுங்க
இப்போ நா என்னா பண்றதுனே ஒண்ணுமே புரியல ப்ரோ எனக்கு இப்ப நா என்னா பண்லா யோசிக்கிற நா இப்போ ஒரு மூணு வருஷ வந்து ஒர்க் போயிட்டு சி மூணு வருஷ இல்ல ஒரு அஞ்சு வருஷ ஒர்க் போயிட்டு அதுல இருந்த காசுல்லா எடுத்து பிசினஸ் பண்லாமா அப்டின்னு ஒரு பிளானு
நல்ல ஐடியா தா
நீ என்ன ப்ரோ சொல்ற
நல்ல ஐடியா தா ப்ரோ இப்ப எல்லா பாரின்லா போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு வருஷ் ஷ ஆறு வருஷ தங்கிட்டு இல்ல இல்லன்னா மூணு வருஷமாச்சு தங்கிட்டு போட்ட செலவு எடுத்துட்டு செலவு போன காசு எடுத்துட்டு மேற்கொண்டு செல் பண்ணிட்டு சொந்தமா எதனா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட வந்து அது டேப்ல பாத்துக்கறாங்க ப்ரோ அதா உண்ம ஏ எங்க ஊர்ல நெறைய பேர் அப்டிதா பண்றாங்க ஒரு அண்ண ஒருத்தரு அண்ணல்லா இல்ல மாமா மொற தா எங்க ஊர்லேயே அவரு போன அவரு போனாரு போயிட்டு ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷ இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷ இருக்கு அப்பப்ப போயிட்டு போயிட்டு வருவாரு போயிட்டு போயிட்டுனா ஒரு ரெண்டு வயசு மூணு வருசத்துக் ஒரு டைம் போன்னு சொல்றாரு வந்தாருன்னா எதனா ஒன்னு ஒன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்ருவார் லேண்ட் வாங்கி போட்ருவாரு ஆனா சொந்தமா ஒரு லேண்ட் ல வாடகை வீட்ல இருந்தவங்க‌ ஒரு லேண்டு வாங்கி போட்டாங்க டப்புனு உன்னொரு டைம் அதேமாரி போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் சென்டு வரசொல்ல டப்புனு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆ வீடு ப்ரோ பயங்கரமான வீடு கட்டிட்டாங்க ஒரு த்ரீ ஆ ஃப்ளோர் இருக்கிற மாரி ஒரு பெரிய வில்லா கட்டிட்டாங்க அதுக்கப்புறமேட்டா அவுங்க தம்பிக்கு ஒரு காரு வாங்கி குடுத்து ஆ அவுங்க தம்பிக்கு ஒரு டிராவல்ஸ் மாரி அவரு ஒருத்தரு ஒரு சைடு பண்ணக்கிறாரு
ம்
ந நறைய ப்ரோ
ஆமாாம் ப்ரோ அதா ப்ரோ பண்ற நானு இப்போ இப்போ ட்ரெண்டே அதா ப்ரோ ஃபாரின் போறாங்க ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஸ்டே பண்றாங்க
ப்ரோ அவர்லா நா நா நா சொல்றதுலா அவர்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ஒன்பது வருஷங்கிட்ட போய்ட்டே இருக்காரு ப்ரோ அவரு அவர் ரொம்ப ரொம்ப நாளா வெளியிலேதா இருக்கிறாரு வீட்ல வீட்டுக்கு மட்டு அப்பப்போ மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு
இந்தன்னா ஒன்னா ஃபாரின் போனா என்னா பிரச்சனன்னா வந்து ஃபேமிலி பாக்க முடியாது அவ்ளவா
ஆமா அது என்னமோ உண்ம தா ப்ரோ
அ ஆனா ஒண்ணு கொஞ்சோ கொஞ்சோ கஷ்டப்பட்டு அந்த அஞ்சு வருஷம் இது பண்ணி இது பண்டோம்னா பிரச்சனையே இருக்காது அப்புறமா பியூச்சரு
ஃப்யூச்சர் செட்டில் ஆயிடலான்றீங்க ஆனா என்ன ஒண்ணு ஆமா ப்ரோ என்ன ஒன்னு அவரு வந்து போயிட்டு வந்து புண்ணியல்ல என்ன ஒண்ணு மேரேஜ் ஆவல மேரேஜ் ஆகல ஆனா அவுங்க தம்பிக்கு மேரேஜ் ஆயிருத்து மேரேஜ் கேட்டா மேனேஜ் மே மேரேஜ் வேணான்றாரு
ம் எதனாலைங்க ப்ரோ
எதனாலன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்ல மணி மேல இன்ட்ரெஸ்டா
சில பேர் வந்து இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது மணி ஃபுல்லா மணி மணி மணின் சொல்லிட்டு மணில இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவுங்க வந்து அந்த மாரி அந்த மாரி ஆள்லாம் பாத்தீங்கன் வச்சுக்கோய கொஞ்சம் கூட காசு சே சேக்க எப்படி சொல்றது செலவு பண்ண மாட்டாங்க என்ன எப்படின்னா
நம்ம கூட பாப்பாங்களா ஆனா அவுங்க தம்பி எப்டின்னா குடிச்சிட்டு மாணவரி சுத்துற மாரி அந்த மாரி இப்டி தா இருப்பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எலாம் உம்
இப்போ இப் இப்போ இப்போ உங்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குனு வச்சுக்கோய நீ என்ன மாதிரியான பிஸ்னஸ் னஸ் பண்ணுவ உம்
நான் எப்டின்னா கொஞ்சமாச்சி இன்கம் வர மாரி நம்ம லோக்கல்ல எந்த எந்த பிசினஸ் பண்ணா எது இல்ல அது கரெக்டா பண்ணா கரெக்டா பிக் பீக்ல வர மாரி இருக்கணும் மாரி மந்த்லி ஒரு இன் இன்கம் வர மாரி
அதான் ப்ரோ என்ன மாதிரியான பிசினஸ்
எங்க லைன்ல பாத்தனா ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு ஆளு இல்ல இல்லன்னா ஹார்ட்வேர்ஸ் கட எல்லாம் இருக்குல்ல ப்ரோ
ஹார்ட்வேர்ஸ் ஆமா
ஆ அந்த கடை கூட எங்க லைன்ல இல்ல அது இல்லாம ஒரு நல்ல கார் வாசு அப்புறம் ஆ அலைன்மெண்ட்ல்லாம் பாக்குறதுக்காக காருக்கு சம்பந்தப்பட்ட அலைன்மெண்டஸ் வாட்டர் வாஷு அதெல்லாம்
இப்போ நண்பா பைக்கு கார் வாஷ் பண்ற மாரி இருந்தா எது தெரியுமா கரெக்டான பிளேஸு ஏதும் சொல்வாங்களே சம்திங் எங்க வந்து அவுங் வந்து அ அந்த இது விட் விட்டுட்டு ஒரு மாரி ஸ்டே பண்ணுவாங்க பாத்தீங்களா கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் திரீ ஹவர்ஸ் ஸ்டே பண்ற மாரி ஏதாச்சி மூவி பக்கத்துலயோ அதா தியேட்டர் பக்கத்துலயோ அந்த மாரியான எடத்துல வந்து இது பண்ணாங்கன்னா அவுங்க வந்து ஜாலியா வந்து அவுங் வுட்டு போய்டுவ வாட்டர் வாஷ் பண்ண சொல் ட்டு வுட்டு போய்டுவ அவுங்க மூவி பாத்துட்டு வந்து எடுத்துவாங்க அந்த மாரியான எடத்துல வந்து அந்த மாரி நா பாத்திருக்கேன்
ஓ அப்படி இருக்கு அதே மாரி பைப்பாஸ்ல அந்த சர்வீஸ் ரோட்லா இருக்கா சர்வீஸ் ரோட்லா இருக்குல்ல ஆ ஓட் ஓட்டலு ஆ அந்த மாரி
ஆனா இன்னு கொ
இங்கு அதா நீங்க சொன்னதுக்கொச இந்த பிஸ்னஸ்ல்லா என் மைண்ட்ல இருக்கு ஏ கைல ஒரு கொஞ்சோ ஒரு அமௌண்ட் இருந்து பிஸ்னஸ்ல எறங்குனோன் வெச் சொந்தமா எடொ வாங்கி போட்டு அந்த மாரி பண்ணோன்னா ஒரு மூணு பிஸ்னஸ் இருக்கு அதா இப்பொ புரோ உங்ககிட்ட சொன்ன உங்குளுக்கு எந்த மாரி ஐடியால்லா இருக்கு ப்ரோ
எனுக்கு பத்தினாக்கா எப்டி சொல்றதுனா இப்பொ வந்து அத வந்து யாருமே வந்து இங்கே பணீருக்கூடாது அந்த பிஸ்னஸ்ஸ புதுசு அது பண்ணிர்ந்தாலு இ அத விட இது கொஞ்சொ பெட்டரா இருக்குனு புதுசாவு க்கனு அந்த மாரிதா நா திங்க் பண்ணிட்டுருக்கே
ம் அ திங்க் பண்ணுறாங்கிளா உங்க இப்ப மனசுக்குள்ள எதனா ஒன்னு இருக்குல்ல
இப்போதிக்கு நா கன்ஃபார்மா எதுவு பண்ணன் யோசிக்கல ப்ரோ நெறய பேரு சஜ்ஜஷன் சொல்றாங்க அதெல்லா வெச்சு அதுக்கம்மதா முடிவி முடிவெடுக்னு
ம் ம்
எதுல போனா இது கர்ட்டா இருக்கு அப்டின் சொல்ட்டு
ம்
நெறைய பேர் என்ன பண்றாங்க ஃபுட்டுல ஃபுட்டு ரி ரிலேட்டடா போறாங்க ஆனா ஃபுட்டு வந்து அ லாபமு வரு நஷ்டமு வரு சொல்ல முடியாது
அது என் மார்க்கெட் மாரி மார்க்கெட்ட பொறுத்து புரோ
அதாம் ப்ரொ அத் எப்டி சொல்றத்ன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அதிகமா ப்ராஃபிட் வரு திடீர்னு ஒரு நாள் ப்ராஃபிட்டே வராம இழிவுல போவு
ஆமா ப்ரோ கஷ்டமரு வர்ணுல்ல ப்ரோ
இப்போ ஃபுட்டு வந்து எப்டி போட்றது ஆமா ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குவால்ட்டி வந்து ஃபு அ கர்ட்டா இர்க்கனு அப்பறோ குவான்டிட்டி கர்ட்டா இருக்குனு
அப்பற கஸ்டமரு
கஸ்டமர் வந்து நம கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம எப்டி நட்ந்துகுறோ ஒரு இது இருக்கு
ம்
இப்ப அவ்ங்க வந்தோனே சில பேர் என்ன பண்ணுவாங்க நம ஒரு கடைக் போறோனா இப்ப நா நம்மளே கடைக் போறன் வச்சிக்கயே சில கட்ல வந்து நம்ம இது பண் மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஏனோதான் வுடுவாங்க அதுப்பெறோ ரொம் நேரோ கழ்ச்சு வந்து ஆட்ரு எடுப்பாங்க இல்னா ஆட்ரு எடுக் மாட்டாங்க நம்ம தா போய் சொல்ற மாரி இருக்கு
அப்ப நம்மளுக்கே டென்ஷன் நம்மளுக்கே டென்ஷனாய் என்னா ப்ரோ வந்து வெயிட் பண்றே அப்டி இப்டி நம்பொ கொஞ்ச வாயவுட நம்முளு ப்டி அதே மாய் அத்த டைம் வந்தா அவங்க அந்த கடைக்கே போக கூடாதுடா போனா டிலே ஆவுதுடா
அத்னாலதா வந் சில பேர் அந்தமா கன எப்பமே கட லைக் பண் மாட்டாங்க அத்னாலதா வந்து இப்போ இந்த இந் இந்த ப கட கேள்விப்பட்ருக்கீங்ளா அந்த ஏ டூ பி கடையெ கேள்வி பட் டுருக்யா ஆ ரைட்ரா அந்த கடிக்கு வந்திந்தாவே இப்போ அது வந்து அதிகமா சேல்ஸ்தா பண்ணுவாங்க ரேட் அதிகமதா இருக்கு ஆனா பாத்தீங்னாக்கா அது கூட்டமு அதுக்கேத மாரி அதில இருக்கு ஏன் பாத்தீனாக்கா ஆம் பிராண் ட்சஸ் வந்து எவ்ளோ இருக்கு ப்ரோ இது ஆமாம் ப்ரோ ஃபுல்லா செம பெரிய பிராண்ட் அது இப்போ
அதா அதுக்கேத்த மாரிதா எல்லாத்துலேயு மார்க்கெட்தா மார்க் கேட்டு கரக்ட்டா இருந்தா
அது எப்டி பாத்துனாக்கா அங்கே ஃபுட்டோட குவாலிட்டியு அப்றம் அங்கே சர்வீஸ் பண்ற எடமோ ச ரி டேஸ்ட்டு சேரி நல்லாருக்கு அங்க உள்ளயு வந்து க்ளீனாருக்கு
ம்
அதுக்குன் சொல்ட்டு அவுங்க கீழதா ஃபுட்டு தராங்களா அப்டின் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அங்க சேர தரகுள்ள உள்ள போய் பாக்கல நம்மளுக் தெரியாது எப்டி போடுவாங்க சரி எந்த மாரியானா
ப்ரோ அது நீ சொல்ற மாரி இருக்கு எங்க லைன்ல ஒன்னு இருக்கு மன்னா மெஸ்சுன் ஒன்னு மன்னா மெஸ் கேள்விப்பட்டுருக்கீங்ளா
கேள்விப்பட்டதில்லையே ப்ரோ
இல்ல எங்க லைன்ல ஒண்ணு இருக்கு மன்னா மெஸ்சுன்ட்டு ப்ரோ அதுல எப்டினா கிச் சன் நம்ம பாக்கலா லைவ்வா பாக்கலா கிளாஸ் போட்டு அவுங்க செய்றது நம்மளுக் தெரியு நம்ம நம்ப டேபிள் டைனிங் டேபிள் ஒக்காந்து ல இங்கேந்து அப்டே அது வந்து எப்டினா லை க்கு மாரி
ம் ம் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா செஞ் தருவாங்க அப்டியே
ஆமா லைவ் கிச்சனாவே அது செய்றதுன்னு பாக்கலா என்னன்னா போடுறாங்க ஆட் பண்றாங்க அப்டின் ட்டு அடே கிளாஸ் தா ஒயிட் கலர் கிளாஸ் இருக்கு அவுங்க அன்னாட கிச்சன்ல செய்றது இன்னான் நம்ளுக்கு தெரியு
ம் அந்த மாரி இருந்தா கூட நெறைய பேருக்கு புடிக்கு ஏன்னா வந்து அவுங்க எப்டி செய்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்லா
ம் என்னானா எசன்ஸ்லா ம் ஆமா ப்ரோ ஏனா நீங்க சொல் இன்னதுயூஸ் பண்றே என்னன்னா போடுறாங்க பண்றாங்க பாக்க நமக்கு தெரியல போலன்றீங்ல்லா ப்ரோ அதுக்கு சொல்றே நானு எங்க லைன்ல அந்த ஒரு ஓட் டல் எனக்கு அ எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டல்ல அப்டியே பாக்கலா நான்தா அவன கூட்டி போயு அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா ப்ரோ இல்ல நான்வெஜ் தா ப்ரோ ஆ வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ்ஜு இருக்கு ப்ரோ வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ்ஜு இருக்கு என்னா ஒன்னு அதிகமா நான்வெஜ் தா அங்க சேல்ஆவு அது நான்வெஜ்க்கு தா பேர்போன ஓட்ல் அது
ம்
மீல்ஸ் எல்லா சிக்கன் ரைஸ் வந்து அங்க போறாங்கன் வச்சுக்கயே அதோட ரேட்டு வந்து எவ்ளோக்குள்ள இருக்கு அதிகபட்சோ ஒன் ஃபிஃப்டி அந்த ஓட்லுக்கு அந்த ஒன் ஃபிஃப்ட்டி வொர்த்தா இல்லயா ப்ரோ வொர்த்துதா ப்ரோ ரெஸ்டாரண்ட்டு பெரிய ரெஸ் ஆ பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்கன் ரைஸ்னாலு அது வொர்த்துதா அதே இப்ப நா போன ஒரு கடைல வந்து நூத்திஅம்புருவா சிக்கன் ரைஸ்னாலு சமேச்சாலு அது வொர்த் இல்ல வொர்த் இல்ல டேஸ்ட் இருந்த வொர்த்து டேஸ்ட் இருந்தா வொர்த்து ப்ரோ ஆனா அந்த கட லாய்க்கில்ல ஆ அப்புடி வரீங்க ஆவ் அப்டி பாத்தா அதுல வொர்த் இல்லதா ப்ரோ
அது சொல்றே
இப்பதா சிலிண் சிலிண்டர் வெல ஏரன்த்லருந்து எங்க ப்ரோ எல்லா எடத்துலமே நூத் தி அம்பது நூத்தி அம்பதுதா ப்ரோ ரைஸ்
சிக்கன் பிரியாணி வந்து நூத்தி பத்து ரூவா நூறுரூவா இருந்தது ப்ரோ இப்ப என்னானா அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம போயிட்டே ப்ரோ ரேட்டு கேக்கா நார்மல் கட தா சி நார்மல் இல்ல ரெகுலரா சாப்புற கட தா நூத்திபதினஞ்சு போனா சாப்டோன தெரிது நூத்திஅம்ப ரூவான்னு சொல்றாங்க பக்குன் ஆயிருச்சு ஒரு செகேண்ட்ல
அந்த டைம்ல ஒரு மா ரி டென்ஷ்னாவே இருக்குமே
ஆமா ப்ரோ நா லா இது இந்த நூத்தம்பது ரூவா குடுத்து இந்த பிரியாணியாடா சாப்புனு அது எஸ் எஸ் ல சாப்ட்ருப்பனேடா போயிட்டு அப்டின்ற மாதிரி இருந்ச்சி
ம் ம் செரி ப்ரோ டைம் ஆயிர்து ப்ரோ
ஆ சேரி ப்ரோ அடுத்த தடவ சந்திக்கலா நன்றி